அஹ உம் கேக்குது
என்ன பண்றீங்க
அசல் எதோ அதேதான் சேம் தான் நீங்க என்ன பண்றீங்க மார்னிங் அப்படியே எந்திச்சு உட்காந்துருக்கங்க இனிமல ஏதாவது ஒர்க் இருக்கும் ஏதாவது பண்ணும்
சரி ஓகே
அப்புறம்
அப்புறோ நீங்கதா சொல்லணு.
உம் லாக்டவுன்லாம் என்ன பண்ணீங்க. எப்டி சாப்ட்டீங்க எப்டி. எப்டி அத மேட்ச் பண்ணீங்க. இது வருமானத்துக்கு.
இல்லண்ணா லான் இல்ல லாக்டவுன்ல எனக்கு அப்ப கல்யாணம் ஆகாம. இருந்துச்சா அம்மா வீட்டுல இருந்த. அப்புறோ கிராமன்றதுனால ஆமா ஆமா. அப்புறோ கடைசி எல்லா அப்புறோ அதுக்கப்புறோ கடைசியிலதா லாக்டவுன் கடைசி அந்தரெஸ்ட்ரிகஷன் எல்லா முடியறக்கு முன்னாடி அந்த கட்டுப்பாடு எல்லா முடியறதுக்கு முன்னாடிதா எங்களுக்கு முன்னாடி நாளைக்கு இந்த ரெண்டு நாளல முடியுதுன்னா எங்களுக்கு கல்யாணம் அந்த ரெண்டு நாள். முன்னாடி ஃபர்ஸ்ட் லாக்டவுன் எல்லா நா வந்து அம்மா வீட்டுலதா இருந்த. நா அப்ப வேலைக்கு போயிட்டு இருந்த. அப்போ. போயிட்டு இருந்ததுனால லீவ் வுட்டுட்டாங்க வீட்டுல வந்து செம்ம போர் என் தம்பி நானு எல்லா பர்ஸ்ட் எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா இருந்தோ பயங்கர. சண்ட வரும் பயங்கர. ஆனா நல்லாதா இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு எல்லாமே வீட். வீட்ல அம்மாவீடு அம்மா வீட்டு பெருசா கிராமத்துலதான இருந்தோ அம்மா வீடு கிராமன்றதுனால ஒண்ணும்.
உங்களுக்கு அந்த அளவு இதுதெல்லா கிடையாதுல அங்க. ம்ச் ஏன்னா இப்ப இந்த போலீஸ். து இது ரவுண்ட். ஸ்சு வருவாங்க. வந்து ஏன் வெளிய வருவீங்கனு கேப்பாங்க அதெல்லா கெடையாதுல. ம்ச் ஏனா நீங்க கிராமத்தில இருபது அந்த ஊர் மக்கள் மட்டும்தா நீங்க. நீங்க வெளிய எங்கயும். போகவும்மாட்டீங்க வரவும் மாட்டீங்க அதனால ஓரளவு கண்ட்ரோலா இருப்பீங்க நீங்க.
ஆமா ஆனாலுமே பயந்துட்டு சாப்பாடெல்லா ரொம்ப பயந்துட்டு பயந்துட்டு சாப்புடுவோ அந்த. அத ஒரு கசப்பா ஒரு. க்கு கஸ் இதுல கொடுப்பாங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல.
ஆம்மா அது என்னமோ இது சுப்பரது கசப்பு நில. ல சொல்ற. ஏதோ சொக் சுப. குடிநீரோ ஏதோ ஒன்.
ஆஹா பரி ரிலேட்டடா ஏதோ ஒரு குடிநீரே. கபச குடிநீர் கசப்பு குடிநீர்தான.
ஆமா அத ஆனா அதெல்லாம வாங்கி வாங்கி குடிச்ச நாளா.
ஐயோ ஹ நல்ல வேல்ல எங்க எங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்னொன்னா ஒரு இன்னொன்னு விஷயோ தெரியுமா எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே வரல. தெரிஞ்சுவங்க ரிலேட்டிவ்ஸ் அந்த மாரி கேள்விப்பட்டனோ ஒலிஞ்சு. ஜி லைவ்வா நா த தெரிஞ்சி யாரும் நான் தெரிஞ்சு யாரிம்மே நா பாக்.
ப் ச் எனக்கு தெரிஞ் ஞ்சி கொரானனு ஒன்னும் கிடையாது இவங்க இந்த வயசான யில்லாம் கொல்லணும் இல்ல ஏதா ஒரு பிளான் பண்ணி ஒரு மெடிக்கல் ஒரு இது மாரி பண்டாய்ங்க ஒரு ஸ்கேம் மாரி எனக்கு தெரிஞ்சு கொரனான இப்ப ஏதாவது ஒரு முகத்துலயோ இல்ல பாடிலயோ ஏதோ ஒன்னு காட்டம்ணுல ப் ச் அந்த மாரி எதுவு யில்ல இவிங்க கூட்டு போறாங்க ஆஸ்பத்திரிக்கு திடீனு மூச்சு தெனறல் ஆவுது சீரியஸ் ஆவுறாங்க இறந்துறாங்க
ஏ அப்படி பாத்தா டாக்டர்சுந்தானே அந்த மாதிரி ஆனாங்க
அதுதா ஒரு ல்ல அது என்ன சிம்டம்ஸ் அது எது போயி அஃபெக்ட் ஆவுது தெரிலய பாடிய
ம் தெரில ஆனா வந்து ந்தானே நா இப்போல்லாம் ஒரு கன்சீவ்வா இருக்க லேடி வந்து பாவம் தேட்டி முபத்தி ஆறு முபத்தி ஆறு வீக் முப்பத்தாறு வாரம் அவங்க வயத்துல குழந்த ழந்த இறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நுரையிரல தான பாதிச்சு இப்ப பஸ்லாம் ஊருக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொ உம்ப பஸ் சல்லா எதும் போ முடியாம ஆனா ரொம்ப வெளியிலே இருந்தவங்கலத ரொம்ப தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹ சொந்த ஊர்ல இருந்தவங்களுக்கு பெருச பாதிப்பு இல்ல
ம்ம் ஆமா பாவம் வெளியூர் இருந்த ஊர் விட்டு ஊர் வந்தவங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பண்ணா பஸ்சும் கிடையாது ஒன்னும் கிடையாது பேமிலிஇப்ப ஏதாவது நம்ம இன்கம் வந்த கூட பரவல அங்கிருந்து வேலை செய்ரவகங்லனா சம்பளமும் குடுத்துருக்க மாட்டாய்ங்க அவுங்கல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஒருளவு அவ்வும் அவங்க நேட்டிவ்பிளேஸ்ல இருக்கிறங்க ஓரளவு அவங்கஃபேமிலில இருக்கவங்க தப்பிச்சிட்டு இருப்பாங்க எப்படியா ஏதா ஓன்னு கூலோ கஞ்சியோ குடிச்சட்டு ஏதா ஒன்னு இது பண்ணிட்டுப்பாங்க
ஆமா ஒனாது அ எத சைனால இருந்து வந்ததுன்றாங்க நான் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல சாதாரண சளிக்காச் தானே இதோ அங்க இருந்து வருதா அப்டிங்கறதுலாம் தெரியல
உம்
இப்போ இப்ப கூட ரீசெண்டா ஏதோ கேரளால ஏதோ சொ ஏதோ ஒண்ணு என தெரிச் வருஷம் வருசம் ஏதோ ஒன்னு சொல் சொல்றாங்கல்ல
ஆமா
இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் நீ என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல கரெக்டா மழ கிளைமேட் வர்றப்போ ஏதாவது ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க
இந்த வருசம்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க எதுமே வந்து எதாவது சொன்னாங்க ஏன்னா அவுங்கிட்ட பழகிப்பாங்க எல்லாமே
இல்ல இப்ப இந்த கொயத்து பிரச்சனை இந்த சாரி இந்த துபாய்ல பிரச்சனைல கூட சொன்னாங்கல்ல இந்த மாதிரி ஹ கேஸ் வராது எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ட்ரை பண்ணுங்க
இல்ல இல்ல அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க ஆனா நீ சொல்றாங்க இந்த மாரி ஆகும் அப்டின்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பரவாயில்ல நார்மலா தானே இருக்கு
உம் இல்ல எங்க எங்க சைடுமே இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு
உம் ஆமா அது இருந்துச்சு ஒரு ஒரு மாசம் அப்டி இருந்துச்சு ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் நார்மலா ஃப்ரீ ஆயிடுச்சு பரவாயில்ல இப்ப கெடைக்குது தான் இப்ப இருந்தா எஸ்டா ஒரு ஐநூறுபா அந்த மாரி போது அவ்ளோதான்
அப்படியா இங்கெல்லாம் நார்மல் ரேட்டு தானா
அஹ இல்ல இல்ல கேஸ் போடுறவங்க கம் அந்த ரேட்டு தான் போடுறாங்க இந்த பிளாக்ல வாங்கி வாங்கறாங்கள அவுங்க எஸ் எஸ்டா வாங்குறாங்க ஆயிரூபா ஐநூறு ரூபாய் அதிகமாகி இந்த ஹோட்டலு இந்த வண்டியில வண்டி கடை வச்சிருக்கவுங்க டிஃபன் கடை வச்சிருக்கவுங்களுக்கலாம் தேவைப்படும்ல அவுங்க அதிகமா வாங்குறாங்க
நெறைய பேர் லாஸ் கூட ஆயிட்டாங்கதான் நெறைய பேர் அந்த ஹோட்டல்லா நெறைய பேருக் க்ளோஸ் பண்ணிட்டாங்க
ம் ம்
ஆ ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்துச்சி அப்ப நாங்கல்லா ரெடியா தா இருந்தோ அப்டி இல்லன்னா அடுப்பு எடுத்துர வேண்டியதா வெறகு இருக் குள்ள அப்டின்னு ரெடியாதா இருந்தோ ஆனா ப்ரச்ன இல்ல ஆமா ஆமா ஆமா எது வந்தாலு ஹேண்டில் பண்ணிர்லா ஒன்னு பிரச்சனை இருக்காது
ம் அதுக்கப்புற இப்ப இங்க தா இந்த அடுப்ப வந்துச்சே இந்த கரண்ட் அடுப்பு
ஆ ஆமா ஆமா அது கெடைக்கவே இல்ல ஐயோ அது கெடைக்கவே இல்ல
ஐநூறுவா ரொண்டாயிர மூனாயிரத்து ஜய்நூறுபா நாலாயிருபான்றாங்க
ஆமா ஆமா அது கெடைக்கவே இல்ல ஆமா ஆமா இங்க இங்க இங்க மாமியார் வீட்டுக்கு வேணு அப்டின்னு சொல்ட்டு எங்க அவங்க நாங்க தேடினப்ப கெடைக்கல அப்றோ திரும்பி எங்ககிட்ட இருந்தத கொண்டு வந்து குடுத்துட்டு போனோ நாங்க அங்க எதோ ஒண்ணு அரேஞ்ச் ஆஹ் பாத்துப்போ நீங்க வெச்சிக்கோங்க அப்டினு சொல்ட்டு அப்றோ எங்க கிட்ட இருக்குறத கொண்டு வந்து குடுத்துருக்கோ இங்க தா இருக்குது ஆனா இன்னு எடுத்துட்டு போல ஆமா அதுக்கு கெடைக்கல எவ்வளவா இருந்தாலு பரவாயில்லன்றத ரேஞ்சுக்கு தா தேடிச்சு தேட்ணோ ஆனா கெடைக்கவே இல்ல
உம் உங்களுக்கு கரெட்டா செகண்ட் லாக்டவுன் போடும்போது மேரஜ் ஆச்சா
தெர்ல அந்த கல்யாண வந்து ஒரு முப்பது பேர்த்த வச்சு தா பண்ணணு அப்டிங்கற மாரி ஒரு ஒரு ஒரு டைம் வந்தது இல்ல அது எப்போனா ட்வென்ட்டி ட்வென்ட்டி ஒன் சம்திங் நெனைக்கிற ட்வென்ட்டி ட்வென்ட்டி ஒன்னா ட்வென்ட்டி ட்வென்ட் எதோ கொஞ்ஜோ ஆளுங்கள கூப்ட்டுக்கலா ரொம்ப பெருசா பண்ண கூடாதுன்னு சொன்னாங்கல்ல
ஆமா ஆமா அப்ப நீங்க வீட்லே பண்ணிட்ங்லா மேரேஜி
என்னோட குலதெய்வ கோயில்ல தா பண்ணோ கோயில்ல எ வீட்டு சைடு கொஞ்ச பேரு அவுங்க வீட்டு சைடு கொஞ்ச பேரு அந்த மாதிரி வந்து வந்து எல்லாரு சும்மா கொஞ்ஜோ கொஞ்ஜோ பேர் வந்து கல்யாணோ ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கிட்டோ எதுமே பண்ணாம வே இந்த மேக்கப்பு எதுக்குமே நா அது வந்து இன்னொருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொரானா வந்துரு அப்டி சொல்ட்டு அந்த மேக் மேக்கப் எது பண்ணாம டிரரெஸ்சுமே சாரீ இந்த மாரியுமே ம் ரொம்பெல்லா அலோ பண்ணல ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ தா போய் எடுத்துட்டு வந்தோ அந்த மாரி
உம் உம் அது கடல்லா தொறந்ருன்ச்சா நீங்க இந்த மேரேஜ் வெட்
இல்ல பர்மிஷன் பர்மிஷன் பர்மிஷன் தா அப்போ சென்னை சில்க்ஸ்ல தா எடுத்தோ பர்மிஷன் கேட்டு இருந்தோனு நெனைக்கிறே பரிமிஷன் கேட்டப்பதா சுமா கொஞ்ச பேர் மட்டு பே செயில்லி கூட்டுயிருந்தாக
ஓ ஓ
பேரோ மூணு பேரோ போய் போய் எடுத்துட்டு வந்தோ
உம் உம் பரவால்ல ஒரு வலியா ஏதோ அப்படி பின்பண்ணி ஏதோ மேச் பண்ணி பண்டிங்க
செலவு மிச்ச தானே என்ன எங்களுக்கு
ஆம்மா எனக்கு தெரிஞ்சி நலது இல்லன்னா அவிகளுகு வர சொந்த பந்ததுகு காசப்போட்டு சோத்தப்போட்டு அவிக ஆயர்தெட்டுகொறைய சொ விட்டுட்டு போவங்கா
ஆம்மா ஆஹா அது அப்ற நீங்க சாப்பிடிங்களா
இல்லயே நா இனிமே தா ஹா அதான் லேட் ஆகும் கொஞ்ச போவேடியது அவளதான் ஒரு பத்து மணி ஆயிடும்
அப்படியா இன்னைக்கு என்ன பிளான் ஒர்க்கு இன்னைக்கு என்ன ஐடியல பிலனு
க்ள ஒன்னு நீங்க இதுக்குதான் ஒர்க நீங்க எப்படின்னு தெர்ல பாப்போம் இனிமேதான் தெரியும் ஒர்க் என்னனு
உம் உம் உம்
இனிமேதான் தெரியும் எப்படி டைட்டா போதா இல்ல வேலை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எப்படியிருந்தாலும் இருக்கும் ஏதா இருந்தாலம் சோஞ்சுதானே ஆவணும்
உம் உம் உம்
வெய்லிங்க போழக்குதுங்க
உம் இங்க இங்க வந்து அங்க ஆறு மாசம் மழை ஆறு மாசம் வெயல் தான் இல்ல மத்தபடி வேற எந்த இதுவுமே இருக்கு க்காது இங்க நம்ம ஊர் சைடுல்ன்றதுனால இங்கெல்லாம் காத்து ஆரம்பிச்சு சொல்றேன் இங்கற காத்து
ஹ இப்ப காத்தடிக்குதாங்க
ஆமா ஆ ஆமா
உம் இங்க வெயில் போலக்குது அப்புறம்
அப்புறம் நீங்க தான் சொல்லணும் வேற என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்லு வீட்டுல தெரியல சாம்பார் கால்ல ஏதோ ஒன்னு வச்சு ஏதோ ஒரு கூட்டு பொறியல் ஒண்ணு
பசங்க ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆஹ போயிட்டாங்க
ஓகே நீங்க கொண்டு போய் விடனுமா இல்ல அங்களே போயிப்பாங்களா
நான் கொண்டு போய் விட்டுதான் அப்படி வருவேன் கரெக்டா எயிட் தேர்ட்டிக்கு பேல்லு
ஆஹாம்
உட்டுதான் அப்படி இப்டி வருவேன் சின்ன பொண்ணு அவளே போயிடுவா பெரிய பொண்ண கொண்ட நான் உடணும் ஏன்னா கொஞ்சம் தூரம் ஸ்கூலு
ஓஹோ ஹோ ஹோ
ஆமா அவ்ளோ இவ சின்ன பொண்ணு எதிர்கே தான் போயி்டுவா நடந்தே போயி்டுவா பக்கத்துல பெரிய பொண்ணு கொண்டு போய் வுடணும் அவள பைக்யில கொண்டு போய் வுடணும் அவள உட்டுதான் அதுக்கப்புறம் போய் வரணும்
சேரி
அப்புறம் உங்க பசங்க
எனக்கு ரெண்டும் ஸ்கூல் போக ஆரம்பிக்கலல்ல அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல
ஓகே ஓகே அப்ப இனிமேதான் உங்களுக்கு சம்பவம் இருக்கு
ஆமா ஆமா இருந்தாலும் ஸ்கூல் போக ஆரம்பிக்கல அப்படி இருந்தாலும் வேன் வருது வேனுக்கு அனுப்புச்சிவிட்டுருவோம் அது அப்ப பாத்துக்கலாம் எங்க ஸ்கூல் சேக் க போறேன்னு தெரியல இங்கே இருந்து போவா இங்களா இல்ல நாங்க எங்க இருக்கோன்னு தெரியல அப்பத்திக்கு என்னங்கிறது அப்பதான் தெரியும்
ஓகே ஓகே அதுஇனிமேதான் பிளான் செரி ஓகே நான் கூப்படுறேன்
ஆஹ் ஓகேங்க தேங்
உம் பாய்